விரின்
வணக்கம் சகோதரி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நானு ரொம்பவே நல்லா இருக்கே என்ன இன்னைக்கு வேலையேல்ல முடிச்சுட்டிங்களா இன்னைக்குரிய வேலையேல்ல
இங்கே வாக்கையே திரும்பவு அதா இரவுக்கு ஏதாது சமைக்கணு இதுக்கப்றோ தா ஆரம்பிக்கணு சகோதரி
உம் ஆமா கொஞ்சோ சாந்திரோ நமக்கு கொஞ்சோ ரெஸ்ட் டைம் இருந்த தானா நல்லா இருக்கு காஃபி இதென்னா குடிச்சிட்டு
காஃபி அதெல்லா குடிக்கிற பழக்கோ இல்ல சகோதரி
ஐயோ எவ்ளோ பெரிய நல்ல வழக்கோ இது இதுதா இருக்குதுலயே பெரிய நல்ல பழக்கோ போங்க என்னால இல்லாமமு வாழவே முடியாது
அப்டிங்களா
ஆ என்னால சாப்டாம கூட நா வாழ்ந்துருவே காஃபி இல்லாம என்னால வாழ முடியாது
நாங்க அப்படிலா இல்ல சகோதரி பசங்க மட்டு தா அதுவு சின்ன பாப்பாதா பால் குடிப்பா ஆமா மத்தபடி வேறயாரு இல்ல சகோதரி
பரவாயில்ல இதா இப்ப இருக்கு ஒரு சூழ்நிலை வதே ரொம்ப நல்ல விஷயோனா இதுதா ஏன்னா என்னாலா சுத்தமா வாழ முடியாது இங்க கூட நா
மாமனார் அப்டிதா இருப்பாரு எப்பவுமே டீ தா காலையிலே விடியிற் கால மூணு மணிக்கு கூட கூடிப்பாரு
நா எனக்கு அதாது இந்த காஃபி டீ இருக்குறவங்க அந்த மாரி அடிட்டா இருக்குறவங்க கிட்ட கேட்டீங்கென்னா நாங்க தூக்கோ வரலனாலு காஃபி தா குடிப்போ தூங்கி எந்திரிச்சாலு மொத காஃபி தா குடிப்போ என்ன ஆனாலு காஃபி தா க அது என்னால வர அதுல இருந்து வரவே முடியல அது இப்ப கூட பரவாயில்ல அதாது வெயில் காலோ இப்பவுமே காஃபி தா அப்போ குளிர்காலத்த யோசிச்சு பாருங்க என் நெலமை எப்டி இருக்குன்னு
அப்போ ஒரு நாளைக்கு பத்து இருக்குமா
அதாது இங்க கூட மூணு தடவ போடுறேன்னு வச்சுக்கோங்க அதிபட்சோ அம்மா வீ்ட்ல வந் து ரொம்ப அடிட்டு எங்க அம்மா சைடு எல்லாருமே பயங்கர அடிக்ட்டு எங்க அம்மா வீட்டுலேன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள்ளுல இருந்து அஞ்சு இல்ல அஞ்சுல இருந்து ஆறு குடிச்சிருவோ அதாது ஒரு அர அர டம்மளரா ஆவது அப்ப அப்ப குடிச்சுக்கிட்டே இருப்போ ஒரு டம்ளர் போடுறோனு வெச்சுக்கோங்களே அந்த டைம் ஆனது கண்டிப்பா குடிக்கறோணு ஃபீல் வந்து அங்க போனா வந்துரு இங்க வந்து அப்டி தோணாது அங்க வந்து கரெக்டா இந்த டைம் வந்தோனே அது தோணிரு அஞ்சுல இருந்து ஆறாது குடிச்சிருவே கண்டிப்பா குளிர் காலோன்னா இன்னு எக்ஸ்டா இருக்கு
பாத்தீங்கென்னா அம்மா போட்டு குடுப்பாங்க இங்க நம்மளே போட்டு குடிக்குணு அதுவு கொரு
இல்ல ஆனா இப் இப்ப எங்கம்மா இங்க வந்தாலுமே எங்கம்மா இங்க போட்டு தா தருவாங்க ஆனா அப்போமே எனக்கு தோணாது எனக்கு அந்த வீட்டுக்கு போய்ட்டா மட்டு டைம் ஆய்டுச்சு டைம் ஆய்டுச்சுன்னு சொல்லுவாங்கலங்க கை நடுங்குது அந்த மாதிரி ஆய்டு இல்ல என்னமோ இந்த டைம் ஏ மண்ட வலிக்குது ஐயோ இந்த டைம் எதோ காஃபி எதோ மிஸ் பண்ட்ணோ அப்டின் ஆய்டு
செரிங் செரிங்க தோழி அது பாத் பாத்தீங்கன்னா நா கொஞ்சோ மாத்திக்னா நல்லாதாருக்கு
ம் ஆனா இது இது வந்து மா இதுல மாட்டிட்டாச்சுன்னா இதுல வந்து வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டோ
ஆண்கள் மதுலருந்து வெளிய வர்றதுக்கு சொல்ற மாரி சொல்றீங்ளே
கண்டிப்பா கண்டிப்பா நா அத தா சொல்றே
அவுங்க கிட்ட கேட்டாதா அது கஷ்டோ கஷ்டோன்றாங்க
இது உண்மயிலே முடிவே இல்ல உண்மயிலே இப்போ நா காலைல ஸ்கூல்க்கு கெளப்பணுன் சொல்லிட்டு ஒரு சில நேரோ நம்ம லேட்டா எந்துருச்சுட்டோனா அப்ப என்ன ஆகுனா கண்டிப்பா காஃபி வேலய கட் பண்ணியாச்சுன்னா நறைய வேல கொறஞ்ச மாரி ஆயிடு ஏனா அந்த காஃபி போட்டு குடிக்கிற அந்த கேப்குள்ள எதாவ்து காய கட் பண்ணிர்லாமா எதாவ்து வதக்குறத வதக்கிற்லாமோ அந்த மார்தா தோணுமா அப்போ லேட் எந்துருச்ட்டா என்ன ஆகுனா காஃபி தா மொத கட் பண்ணுவே இப்ப உங்க ஸ்கூல் அன்னைக்குலா ஒர் நாள் நடந்துச்சு இது காஃபி கா கால்ல குடிக்க மறந்துட்டே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒக்காந்துட்டே தல பயங்கரமான தலவலி
என்னடா தலவலிக்குதேன் யோச்
ஆ அப்டி பயங்கரமான வலி என்னவாருக்கு என்னவாருக்குன் யோச்சு பாத்தா அய்யோ நம்ம காலைல கா ஃபி குடிக்கல ஆனா அதுக்கடுத்து கால்ல காஃபி குடிக்க மறந்துட்டே எந்திரிச்சோன காஃபி குடிக்கணு அது குடிக்காம அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வுட்டுட்டு அப்டியே உக்காந்துட்டே டயர்டாயிச்சுன் சொல்ட்டு அதுக்கு பாத்தோன்னா இதுதா கார்ணோன்ட்டு ஆனா அதுக்கப்றோ எத்தண காஃபி குடிச்சாலு அந்த இது வராது மற்நாள் காலைல எந்திரிச்சு அந்த கா ஃபி குடிச்சா தா அந்த ஒரு நல்ல ஃபீலே வரு அதே மாரி காஃபி குடிக்கும்போது யாரு‌ டிஸ்டர்ப் பண்ணா பயங்கர கோவோ வரு காஃபி மட்டு நிம்மதியா குடிக்கனு அப்பதா அந்த நாளே நல்லபடியா ஆரம்பிக்குனு ஒரு இது
கால்ல எழுந்துச்சு காஃபி போட்டு குடிச்சு அது அதுலயே டைம் கொஞ்சோ இதுவாயிட்தில்லைங்ளா நேரோ போயிட்தே
ஆ நா வந்து எப்டின்னா காய் வந்து நறுக்குவேன்ல அப் அதாவ்து இப்போ தம்பி வந்து காலைல அஞ்சு மணிக்கு நா எந்திரிப் பே அவுங்கள ஆறேகால்க்ல்லா எழுப்பி வுடணு ஸ்கூல் பஸ்ல போறதுனால வேமா கெளம்பிருவாங்களா அவுங்க வந்து சாப்ட ரொம்ப க கஷ்டபடுத்துறது கஷ்டோ அப்ப என்ன ஆகுனா கண்டிப்பா பால் குடிச்சுதா போணுன் வீட்ல ரூல்ஸ் வெச்சுட்டே கண்டிப்பா கா பால் வந்து குட்ச்சுதா போணுன்ட்டு அப்போ அந்த அந்த பால் வந்து நம்ம எடுப்ப அப்டி பாத்தன்னா எங்ளுக்கு எனக்கு ஒரு டம்ளர் சேத்தி காச்சிருவே அவுங்களுக்கு ஆற வெக்கறகாக வேமாவே போட்ருவேன்னா சேரி அப்ப அந்த ஒரு டம்ளர் பால் எடுத்து நா காஃபி போட்டு நா மட்டு குடிச்சுக்கறது இவுங்க ஸ்கூல்க்கு அனுப்பிட்டு வீட்ல அப்றோ ஹஸ்பண்ட்க்கு போட்டு குடுப்பேனா அப்ப அவுங்களோட சேந்து எனக்கொரு டம்ளர் அப்டியாயிடு சாப்டும்போது கூட ஒக்காந்துருலா காஃபி மட்டு பக்கத்துல ஒரு ஆள் குடிச்சிட்டு சும்மா ஒக்கார முடியாது
செரிங்க தோழி கேக்கவே நகச்சுவையாருக்குது இது நா ஆண்கள் தா மது பழக் கலருந்து வெளிய வரத்துக்கு அப்டி ஆஹா ஓஹோ அப்டி சொல்றாங்க நீங்க என்னடானா காஃபிலரந்து வெளியே வரத்துக்கே கஷ்
ஆ க ஆமா உண்மயிலே கஷ்டோ இங்க இருக்கும்போது கூட ப ரவால்ல நா மூணு தடவ தா பரவால்லன் இருக்கு
ஆமா ஒரு நாளைக்கு ஒரு டைமே அதிகோ
ம்
ம்
அதுதா ஆனா உண்மைலே நல்ல பழக்கோ ஆனா வந்து முடிய மாட்டேது என்ன பண்றது அந்த சைட் ஃபுல்லாவே எல்லாருமே அப்டியே குடிச்சிட்டே இருப்பாங்க அதாவது என்ன சொல்னா பொழுது போகல என்ன பண்றது காபி போடு அப்டி ஆயிடு அதுக்கடுத்து கொஞ்சோ நல்லா மாறி தா வந்தே அதோ கன்சீவா இருக்கும் போதெல்லா கண்டிப்பா காஃபி குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சிட்டா இருந்தாங்க அப்போ ரெண்டு குடிப்பே ஆனா கண்டிப்பா குடிக்க கூடாது ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி கண்டிப் இப்ப முடியாது ரெண்டு பசங்க இருக்காங்க வயித்துல முடியவே முடியாதுன் சொன்னாங்க இருந்துட்டே இவுங்க பிறந்தாங்களா அ ப்ப நைட் ஃபுல்லா முழிச்சு தானே இருப்போ அப்போ நைட் ஃபுல்லா நா ஒரு மணி ஒரு காஃபி போடுவோ மூணு மணிக்கு ஒரு காஃபி போடுவோ ஏனா முழிச்சிருக்கணுல முடியாது ஒரு மணிக்கு ஒரு காஃபி மூணு மணி அம்மா ஒரு காஃபி நாலு மணி ஒரு காஃபின் சொல்லிட்டு நைட் ஃபுல்லாவே குடிச்சிட்டு இருப்போ ஆமா என்ன ரெண்டு பச பசங்கள நாங்க ரெண்டு பேரு முழிச்சி தானே இருப்போ
ஆமா சேரிங் சேரிங்க சகோதரி
ப முழிச்சிருக்கணு
ம் அப்ப கூட ஒருத்தர் தூங்குனா ஒருத்தர் முழிச்சின்னு இருப்பாங்க
இல்ல அது ரெண்டு பேருனால கண்டிப்பா முடியாது ஆமா அத அதாவது பாத்ரூம் போனாலு ரெண்டு பேரு ஒரே டைம் தா ஆமா அப்ப வந்து சொன்னா எனக்குமே ரெஸ்டு அப்ப கிடைக்கல ரெண்டு பசங்கனால நா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனுமே அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்ச ரொம்ப கஷ்ட தா அதனால ஃபுல்லா காஃப் ஃபிலில வாழ்ந்தோ சாப்பாடு கூட நானு அங்க தேடவே மாட்டோ காஃபி மட்டு இருந்தா போது எவ்ள நாள்னாலு வாழ்ந்துருவோ
காஃபிலா அதிகமா சேத்தா தாய்ப்பால் இது ஆகுன்னு சொல்லுவாங்களே
ஆ ஆமா அந்த டைம் அந்த மாதிரி இருந்தது
ஓ
ஆமா
தாய்ப்பால் அது ககொழந்தைக்கு கொஞ்ச நம்ம நம்ம தாய்ப்பால் போதாதுங்களே இன்னு ரெண்டு ரெண்டு கொழந்தைங்கன்னா இன்னு கஷ்டோ
ஆமா
ம் பவுடர் பாலு யூஸ் பண்ணிணீங்களா
ஆமா அதுவு தா யூஸ் பண்ற மாரிதா இருந்துச்சு ஏனா ரெண்டு பேர்ல
ஆமா ஒருத்தர்னாவே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஒருத்தர் தருக்கே நம்மளுக்கு சரியா போக மாட்டேங்கிது
ம்
ஆ ரெண்டு கொழந்தன்னா இன்னு கண்டிப்பா ரொம்ப கஷ்டம்
ம் இல்ல எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னு ஒன்னு வந்து இந்த நான்வெஜ் எதுமே வந்து சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு இருவத்தி ஒரு நாள் இருவத்தி ஒரு நாளா ஒரு மாச வரைக்கு அந்த என வந்து ஆப்ரேஷன் அப்டின்றனால அந்த புண்ணுக்காகன் சொல்லிட்டு சாப்பிடக்கூாது எதுமே சேக்க கூடாது நான்வெஜ் எ சே தேக்க கூடான்னு சொல்டாங்க
அ ம்
அது வேற ஒரு காரணமா ஆயிடுச்சு எனக்கு எப்படி மூணு நாள் லீவ் வேற பசங்களுக்கு உங்களுக்கு எப்படி போகுது
நல்ல மூணு இவங்களாண்ட என் காலில தண்ணி வீடுல்லா தண்ணி ஊத்திட்டாங்க தணிய விட்டு அதுலையே குளிக்கிறாங்க அது கோவம் வந்து அடிச்சு தூங்க வெச்ச ரெண்டு பேரையுமே சின்ன குழந்ததா அப்டி பண்றான்னு பாத்த சா பெரியவளுக்கு ஆறு வயசு ஆக போது அவனு அப்படிதா பண்றா ரெண்டு பேரு சேர்ந்துகிட்டு ஒரே வாலு தனம் பண்றாங்க சமாளிக்க முடியல
ம் எனக்கு லீவ் நாளே மொத நாலே அவுங்க சண்டை அதெல்லாம் அது எல்லாமே நடக்கு ஆனா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சோ கொண்டு வர மாட்டாங்க அதாவது அந்த விஷயமல்லா நடந்து முடிஞ்சு சரியானதுக்கு அப்றமா அந்த விஷயத்தையு மறைக்க கூடாது மறைச்சா தப்புன்னு சொல்லிருப்போமா அதனால அத வந்து சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க ஆனா அதுக்குன்னு அடிக்கிறது தள்ளி விடுறது உடைக்கிறது எல்லாமோ பண்ணுவாங்க இப்பதா கொஞ்சோ குறைஞ்சிருக்கு
சரிங்க சரிங்க சரி
அவுங்களுக்கு ஆறுதா ஆக போகுது இப்போ
உ
இப்பதா கொஞ்சோ கொறஞ்சிருக்கு
இப்ப கூட சொல்ல முடியாது சகோதரி எப்டி இருந்தாலு அவுங்க அவங்களுக்குள்ள வர சண்டைய நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது
ஆமா அது ஸ்கூலுக்கு போயிட்டா கூட நமக்கு எல்லா வேலையு ஆட்டோமேட்டிக்கா நடந்துரு இந்த டைமிக்கு இந்த டை வரதுக்குள்ளனு சொல்லிட்டு வீட்டுல இருந்தா நமக்கு வேலைையகாது அவுங்கள தூங்க வச்சுட்டு நைட் கூட லேட் ஆகு
இப்ப பகல்ல தூங்கிட்ட ந இரவுல தூங்குவ டைம் நேரோ அதிகமா எடுத்துப்பாங்க
ஆமா நா அதுனாலதா பகல்ல தூங்கவே விட மாட்டே
உ
பகல்ல கண்டிப்பா தூங்க விட மாட்டே அவுங்க எப்படினா ரெண்டு பேர் தனியா உட்காந்து படுத்து இருந்தா தா தூங்கிடுவாங்க
அதுனால மேக்சிமம் அப்படி விடுறதுல்ல சும்மா ஏதாவது ஒண்ணு விளையாடுறது இல்ல டிவி போடுறது இல்ல ஹோம் ஒர்க் பண்றது உக்கார வச்சறது அந்த மாதிரி ஆகிடு
கைபேசி யூஸ் பண்ணுவாங்களா பிள்ளைக
இல்ல இல்ல முன்னாடி யூஸ் பண்ணாங்க இப்போ அதுல்லா இல்ல இப்போது யூஸ் பண்ண கூடாதுன்னு வச்சாச்சு
ஓ கண்டிப்பா அப்படித்தா இருக்கணு சகோதரி
எனக்கு வந்து என்னன்னா முன்னாடி இப்ப ரெண்டு பேரா ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா ஒருத்தே தூங்கணுன்னு சொல்லிட்டு பாவமா இருக்ககேன்னு சொல்லி விட்டுட்டம்னா ஒருத்தே தூங்குவானா இன்னொருத்த முடிச் அவனுக்காக நா உட்குந்து இருக்கனு அடுத்து அவன் எந்திரச்ச உடனே இவன் தூங்கிருவான்
உ
எனக்கு இப்படி ஆகி நைட் ஃபுல்லாவே எனக்கு வேல இருக்குற மாரி இருக்கு எனக்கு ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடும் அதுனால அப்ப இருந்தே வந்து தூங்கினா ரெண்டு பேரையு ஒன்னா தா தூங்க வைக்கணு ஒருத்த எந்திரச்சா ஒருத்தநாயு சேர்த்து எழுப்பி விற்றுவே அதே இது ரொட்டீன் ஆயிடுச்சு எனக்கு இல்லாட்டி ரொம்ப கஷ்டோ அப்படின்ட்டு
இல்ல இல்ல ஆமா அது நம் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது டுவெண்டி இப்ப அவர்ஸ்நா நம்ம வந்து அ பறக்கற மாரி இருக்கு ஒருத்தர மாத்தி ஒருத்தர பாத் துட்ருக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு ஓய்வு தேவயில்லையா
ஆமா நம்ம கொஞ்சோ இதா இருந்தாதானே இவ்ங்கள பாக்க முடியு
ஆம் மிஷின் மாரி ஓடிக்கிட்டே இருந்தா எப்டி அது கொழந்தைங்க பாத்துக்கிறது வளக்கறதுனாவே ரொம்ப கஷ்டோ அ நாங்களாவ்து பரவால்ல இப்போ ஒருத்தர் முன்ன ஒருத்தர் பின்ன நீங்க ரெண்டு கொழந்தைய ஒன்னா ஹேண்டுல் ப தா என்ன பண்றது
ஆமா அதா அந்த டைம் வந்து அந்த ரெஸ்ட் எதுவுமே இல்லாம இருக்குறது வந்து பேக் பெயினுக்கு வந்து ஒரு தீர்வே இல்ல அது வந்து எனக்கு ஏன்னா அப்போ வந்து டாக்டர் சொல்வாங்க இந்த இவ்ளோ நாள் கண்டிப்பா நீங்க ரெஸ்ட்லா இருந்தாகன்னு சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா அப்ப எடுக்க முடியாது ஏனா ரெண்டு பேருன்றனால எங்க அம்மாவால தனியா பாக்கவு முடியாது ஒரு பையனுக்கு அம்மா பாத்துக்கிட்டாலு இன்னொரு பையன நா பாத்துதா ஆகணு
ஆமா
ஒரு நேரோ அவங்க வேலையா இருப்பாங்க அப்பனா ரெண்டு பேரயு நா பாத்துக்க வேண்டியது வரு
ஆம்
அவங்க தூங்குனா மட்டுந்தா தூங்க முடியு முழிச்சிருந்தா கண்டிப்பா முழிச்சுதா இருக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தர் ரெண்டு பேருமே பாக்கனு பாக்கணுனா அப்டிதா இருக்கணு
ரெஸ்ட்டே இருக்காது அப்ப வந்து
ரொம்ப கஷ்டந்தா சகோதரி இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொழந்தையே எனக் கொழந்த ஆரம்பத்துல பொறந்தோனே பாத்தீங்கன்னா அது இரவு சமாளிக்கிறது இருக்கு பாருங்க அதுதா பெரிய இதுவா இருக்கு நமக்கு
ஆமா
என்ன இரவு பூரா மூச்சுட்டு இருப்பாங்க பகல் பூரா தூங்குவாங்க
க்கபறந்தா நம்ம தூங்க முடியு ஆமா அந்த நேரொ நம்ம வேல பாக்கணுனு வந்துருவோ
ஆ அ பகல்ல தூங்க கூடாதுன் சொல்லுவாங்க உங்கள சொல்லுவாங்களா அது மாரி
இல்ல ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் எனக்கு இதாவே இருக்குது இருக்கும் ஏன்னா எனக்கு அவங்க ம அதாவ்து எப்டின்னா ஒரு மண்நேரோ தூங்குவாங்க ஒரு மண் நேரோ முழிப்பாங்க அவ்ங்க அப்டிதா இருப்பாங்க நைட் ஃபுல்லா எனக்கு அதனால பகல்லையு இந்த மாரிதா இருக்கு எனக்கு பகல்ல தூங்கக் கூடாது அப் ப்டி நா அந்த டைம்லா சொல்லல
அல்ல எங்க வீட்ல பாத்தீங்கன்னா பகல்ல தூங்க கூடாது அப்டி சொல்வாங்க எப்டி பண்ணாலு தூங்க கூடா து அப்டியா இன்னு அந்த என்ன இது வந்து கிராமப்புறோன்றதுனால அந்த ஜென்னி வச்சிடுனு சொல்லுவாங்கல்ல
ஆமா சரிங்க தோழி நம்ம அப்றம் பேசு